ஹலோ
சொல்லுங்கப்பா உங்களுக்கு போ ஹலோ கேக்குதுங்களா உம் செரி சொல்லு ப்ப
அ என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நானே சும்மதா ப்பா எங்க வீட்டுக்காரு போனாரு எதோ கேன்சல் ஆயிடுச்சு போல ரிட்டன் வந்துட்டாரு இப்பதா சாப்ட உக்கண்ட்டுருக்காரு
ஓகே நீங்கெல்லா எப்டி ஃபேமிலியோட ஒன்னா சேந்து சாப்புடுவீங்ளா இல்லன்னா எ தனியா சாப்புடுவீங்ளா இல்ல யார் யார் ஃபிரீயா இருக்கீங்களோ அப்ப போ சாப்ட்டு முடிச்சுப்பீங்களா வேலய
அ மோஸ்லி ஒன்னா சா சாப்பிட கூப்புடுவே அவர இல்ல அப்புறோ சாப் அப்புற என்னேருன்னா நா பாட்டுக்கு சாப்டு்றே பா இப்பெல்லா
ஆ
சாப்டுவொ பாதி நேரொ ஒன்னாவே சுட சுட சா இப்போ நான்வெஜ் அது இதெல்லான்னா ஒன்னாவே சாப்ட்ருல்லா
உம்
மத்ததுனா நா ஒரு நேரத்துல சாப்டு தூங்கிடுவே இல்லியா இந்த இதா நம கூட சாப்புல்லாம்ட்டு விட்ருவே
சேர் சேரி செரி நாங்க காலைலல்லா ஒன்னா சா சாப்ட மாட் டோ எல்லா கடகடன்னு கெளம்பிடுவோ மத்தியானமு அந்த சான்ஸ் கெடைக்காது நைட்டு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோ ஒன்னா உக்காந்து சாப்ட அன்னு சொல்லி இந்த தோசல்லா சுடுறப்ப பாத்தீங்கன்னா கட கடன்னு பசங்களுக்கு ஒரு தோச எல்லாருக்கு ஒரு ஒரு தோச ரெண்டு பசங்களுக்கு ரெண்டு தோச வீட்டுக்காரக்கு ஒரு தோச போட் டு இன்னொரு தோச நா போட்டு இன்னொரு தோச ஊத்தி ஸ்லோ பண்ணிடுவே
இது சாப்டு முடியிற வரைக்கு அது சுட்டுட்டு
அது சுட்டுட்டு அப்ப யாரு கேக் கறாங்களோ அவங்களுக்கு போட்ருவே
உம்
க்கு காலியாச்சுன்னா அப்ப அந்த தோசய ஃபாஸ்ட் பண்ணி சுட்டுட் டு இன்னொரு தோசய சிம்ல வெச்சிட்டு நாங்க சா சேந்து இல்லன்னா அந்த ஒரு டைமே கெடைக்க மாட்டேங்குது
ஆ நானு ஒவ்வொருத்தருக்கா அந்த டைமில நா மூணு பேரையு உட்கார வெச்சுருவே எங்க வீட்ல இப்போ தம்பி ஹாஸ்டல்ல இருக்கறதுனால இவங்க ரெண்டு பேருதா மடக்கி மடக்கி ரெண்டு பேருக்கு தோச ஊத்திக் குடுத்துட்டே இர்ப்பா நீங்க சாப்டுட்டே இருங்கனு அவுங்க சாப் சுட்டே இருப்பாங்க நான் சுட்டு சுட்டு பேசிட்டே சாப் பலுப் போடு ட்டு அதுல ஒர்த்தர் யாராது சாப்ட்டு முடி சானா கூட எனக்கு தோச ஊத்தி குடுக்குணுன் நா வந்து உக்காந்துருவ
நல்லது நல்ல விஷ்யோல நல்லது ஆனா சில சமய வந்து நாங்க என்ன பண்ணுவனா பசங்க ரெண்டு பேரும் சா னா நா தோச சுட்டு அவரு சட்னி அரைச்சு ரெண்டு பசங்கள சாப்ட வெச்சுட்டு அதுக்கப்பற நாங்க ரெண்டு பேரு உக்காந்து சில சமய சாப்பர்றது உண்டு இதே ஓட்டல்ல ப வாங்கின்று வரப்ப எ வீட்டுக்காரு வ வாங்க சாப்ட்ருலா வாங்க சூடா இருக்கு பசங்கெல்லா சாப்ட்ருவாங்க வாங்க டக் குனு சாப்புல்லானா அப்பதா வந்து நா வந்து நா கொஞ்ச ரெஃப்ரெஷ் ஆய்ட்டு வர அதுவரியு நா வெய்ட் பண்ண மாட்ட ரெஃபிரஷ் ஆகறதுக்குள்ள நாங்களே பாதி இல்ல
எங்க வீட்லியு அது நடக்கு
நா இப்ப இ சோ இன்னயே பழமொழி என்ன சொல்றாங்க சோத்துக்கு முந்தணுன்றாங்க
அப்படி விட இன்னொரு விஷ்யோ சாப்பாடு க்காக நம்ப காத்துக்கிட்ருக்குலா நம்புளுக்காக சாப்பாடு காத்துட்ருக்க கூடாது
சுட சுட அது சாப்புண்ணு ம் மூஞ்சு கை கழுவி ட்ரெஸ்ஸு மாத்தினு வர வரைக்கு நாங்கு வந்து பொ பொறுக்கவு மாட்டோ நானு அது எ சின்ன பைய கவர்லந்து வரப்புவே எடுத்துருவா அப்பறோ கடசி யா அவரு வந்து கொஞ்ச சும்மா எதோ டேஸ்ட் பண்ட்டு போற மாருதா இருக்கு நாங்க அப்டி சாப்ட்ருவோ
நானு அதுதாம்ப்பா ஏனா மீனோ சிக்கனோ எதாது வாங்கிட்டு வந்தாங்கன் வெச்சு கோங்க வெளிய இருந்து அவரு குடுத்துட்டு இரு நா போய் ட்ரெஸ் மாத்திட் டு வரன்றதுகுள்ள அத நீ போய் மாத்து சூடு ஆறிடு நா போய் சாப்டுட்டே இருக்குற அப்டின்னு வர்ற த்துகுள்ள நானு அப்புட்தா வேல தா பாப்ப
ஆமாம்மா ஒரு தடவ கூப்டுவ நெக்ஸ்ட் தடவ கூப்டவே மாட்ட டக்குனு நா காலி பண்ணிடுவ ஆமா எனக்கு வந்து பாத்திங்கனா ஹோட்டல்ல நா சாப்பனா பெப்பர் சிக்கன் நல்லாருக்கு
வெளியவா ப்பா
வெளிய ஒரு கடையில கிரீன் லீஃப்ன்னு ஒரு கட இருக்கு அங்க வந்து பெப்பர் சிக்கன் நல்லாயிருக்கு
கோயம்புத்தூர் பக்கோ
ஆமா என்ன சொல்றது அதாவது அந்த அத நம்ப நம்ப சா சில பொருளெல்லா நம்ப சாப்டோம்னா நைட்டு வயிறு எரிச்சலாருக்கு ஒரு மாரி டிஸ்டப் பண்ற மாரி இருக் கு அந்த மாரி தி இது இது இதுல சாப்ட்டா அப்டி எதுப் பண்ணாது
புரியுதுப் புரியுதுப்பா
ஸ்பைசியா இருக்கு நல்லா ஜூஸியா இருக்கு பெப்பர் சிக்
ம் ம் ம்
அது ஒரு ஹாஃப் பெப்பர் சிக்கன் வாய்ந்து வந்தோன்னா நா ரெண்டு பெயனு பசங்க அத வெத்து ஒரு பரோட்டா ஆளுக் கொரு ஒரு பரோட்டானா அதே பிச்சி தொட்டு சாப்ட்டா நல்லாயிருக்கு
ஒ ஒ
அவங்க தர நான்ன விட பரோட் கா நல்லாக் காம்பினேஷனா இருக்கு
ஆமாப்பா இந்த பக்க கூட இந்த திருப்பத்தூர்ல பரோட்டா கடனு ஒன்னு போட்டுருந்தா போட்டுருக்காங்க மதுர பன் பரோட்டான்னு நல்லா இருக்கு நேத் தே போனோ போய் சாப்பிட்லான்ட்டு அப்பத் தா இட்லி எதாவது கூட இருந்தாவு கொஞ்சோ நல்லாயிருக்கு அப் அப்டின்ட்டு பாத்தா இட்லி இல்ல அதனால வேற அங்க செட் டிநாடு மெஸ்ஸுனு ஒன்னு இருக்கில்லயா ஆ அங்க போயிட்டு சாப் போய்ட்டு வந்துட்டோ எனக்கு செட்டிநாடு கிரேவி சிக்கன்லனா அது ஓரளவுக்கு நல்லா சாப்டுவே
ஆ சேரி சேரி சேரி
பெப்பர் சிக்கன்றது வீட்ல தா
ம் இது நல்லாவே இருக்கு பெப்பர் சிக்கன் நல் நல்லா பெப்பர் இருக்கும் காரமா இருக்கும் ஆனா ரொம்ப தெரியாது நல்லா இருக்கும்
ம்
கு அது பிடிக்கும் ஆனா சில இதுல சிக்கன்லா இந்த இந்த பிரியாணியில இருக்கிற சிக்கன் எ அப்படி இருக்கும்னா அப்படியே ஏதோ பாயில் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும் மசாலா இறங்காம சப்புன்டு இருக் அந்த மாரி பிடிக்காது நல்லா அது மசாலா மட் மட்டன் கூட ஓகே கடைல வாங்கலாம் மட்டன் கொஞ்சோ நல்லா உதிரி உ பிரியா மசாலா எறங்கிருக்கோ
ஆமா
இந்த சிக் கன்தா வந்து அப்டி இருக்கோ
நாங்க அதுக்கு தான்ப்பா சிக்கன்ல பிரியாணில சிக் சிக்கனே சாப்பிட வாங்க மாட்டோம் குஷ்கா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சிக்ஸ்ட்டி ஃபைவ் வாங்கி வச்சுப்போம் அதுக்கு அது சாப்பிடுவோம் ஏன்னா எங்கேயும் அதே மாதிரி தானே அந்த பீஸ் ல ஒன்னுமே இருக்காது சப்புன்னு சக்கையாட்டோ இருக்கோ அதுவே நான் வீட்டு்ல செஞ்சேன்னா சிக்கன் பீஸ் குட்டி குட்டி தீய போட்ருவ பிரியாணிக்கு
ஓ ஆனா பிரியாணிக்குலா பீஸ் பெருசா இருந்தாதானா நல்லா இருக்கோ
நம்முளுக்கு டேஸ்டா இருக்கணோனு அதனால சாப்பிட்ற மாரி மசாலா இறங்கறதுக்காக நான் குட்டி குட்டியாக போட்டுருவேன்
புரியுது
பிரியாணில கூட எப்ப அப்டியுமே நம்ம அளவு கம்மியாதா செய்ய போறோ அதுல பீஸு வந் ம் நம்ம எப்டியு காலி பண்ணிடுவோ இப்ப அவுங்க வந்துட்டு எல்லாருக்கோ ப்ப அதில தேட முடியாதுன்றதுனால தான் பெரிய பெரிய பீஸா போட்றாங்க ஒரு கல்யாணத்துலயே இருக்கட்டோ கடையலயா இருக்கட்டோ எண்ணி ரெண்டு பீஸ் போட்ணோ அப்டீனு அவுங்க கிராம் அளவு அதுக்காகதா அவங்க பெருசு பண்றாங்க நம்ம வீட் வீட்ல தான சாப்பட்றோம்
அதனால இந்த மாரி பண்ணி
ஆமா
ம் அந்த மாரி நல்லாருக்கும் இன்னொன்னு வந்து இந்த லெக் பீஸ் கூட ஓகே அது கூட கொஞ்சம் நல்லா மசாலாலெலாம் எறங்கிருக்கு
ஆமாம் ஆ அதுல நாங்க வீட்டுல அது கூட எடுக்க எடுக்க மாட்டோம் எதுக்குன்னா ஹைதராபாத்தி பிரியாணி செய்வோல அதுக்கு மட்டும் தான் நான் எடுப்பேன் அந்த லெக் பீஸு அது வந்துட்டு மூணு மணி நேரம் நா அந்த மசாலா எல்லாம் மேனேட் பண்ணுவேனா
ஓ மூணு மணி நேரம் ஊறணுமா
ஆமா அப்பதான் அது நல்லா மசாலா அது உள்ளே எறங்கி ஊறி ம் அதாவது நீங்க சொல்லுவீங்களே ஜூஸியா இருக்கும்ன்ட்டு நான் அந்த மாதிரி அது நல்லா இருக்கும் அது நம்ப செய்யும்போது
இல்ல வெயில காய வெப்பீங்களா
இல்ல ஒரு ஒரு அரை மண் நேர வெளிய ம சாலா ரெடி பண்ணி வெச்சிட்டு தயிரு மொள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லா வெச்சுட்டு அப்புற ஃப்ரிட்ஜில் வச்சு வுட்டுருவேன் ஃப்ரீசர்ல வெக்க கூடாது நார்மல் கீழ ஃபிரிட்ஜிலயே ஒரு ரெண்டு மண் நேர மூணு மண் நேர கூட வெக்கலா
ஆமா புரியுது
எந்தளவுக்கு நம்ம அதுல ஊற வெக்கறமோ அந்த அளவுக்கு அந்த மசாலாக்குள்ள க இதாயிடு
நல்லா பைண்ட் ஆயி நல்லா
ஆம்மா சாஃப்டா வரு
ம்
அதுல செஞ்சு நம்ம கறி எடுக்கும் போதே அதுலருந்தே பீஸ் பீஸா உதுந்து வரு
உதிர்ந்து வரு புரியுது புரியுது ஆமா நாளைக்கு நாளைக்கு சண்டே என்ன எடுக்கலானு ஐடியா ஏதாச்சு இருக்கா
இன்னு எந்த ஐடியாவு இல்லப்பா இனிமேல்தா ஏன்னா லாஸ்ட்டா மட்டன் சிக்கன் மாத்தி மாத்தி எடுத்துனுக்றோ நாளைக்கு எதுனா மீன் செய்யலாமானு
மீன் வந்து இப்ப மீன்பிடி தடை போட்ருக்கறாங்க
ஏ சீசன் இல்லையா
ஆமா இப்ப மீன் பிடித்தட ஆனா ஃப்ரெஷ்ஷா கெடைக்குமானா எனக்கு தெரில ஆனா பாத்தாதா தெரியு
ஆ அதையோட இனப்பெருக்க காலம்ன்றனால தட போட்ருப்பாங்க ம்
ம் நாங்க எப்ப டி இத டிஸ்கஸ் பண்ணுவோன்னா நைட்டு தூங்குறப்ப சனிக்கெழம நைட்டு தூங்குறப்ப நாளக்கி என்ன எடுக்லா ஓ சேரி இத எடுக்கலாமா
உம்
சொல்லி சனிக்கெழம நைட்டு டிஸ்கஸ் பண்ணுவா ஆனா அதா எடுப் போமான் ஞாய்த்துக்கெழம கால்ல பாத்தா தா தெரியு வேற கூட ம் எடுக்கலா மாறலா ஆனா கேப்போ போன ஞாய் த்துக்கெழமைக்கு எடுத்தோ இந்த ஞாய்த்துக்கெழம என்ன எடுக்கலானு நீங்க அந்த மாரி எதாது டிசைட் பண்வீங்களா இல்ல சண்டே மார்னிங் அப்ப தா டிசைட்
இல்ல இல்ல நாங்களு ஒரு நேரத்துக்கு முன்னாடி முன்னாலே பேசிப்போ ஆனா அதுக்கேத்த மாரி அடுத்த நாளு கரெக்ட்டா நாங்களு மாத் திருவோ
ஆமா சில சமயோ அதே மாரி வரு சில சமயோ எனக்கு எப்டின்னா அட்லீஸ் ஒரு ரெண்டு டிஷ் ஆ ச்சிருக்கணுன் எனக்கு ஆசை
ஆஹ் ஆஹ்
ச்சு ஒரு மீனு இல்லன்னா சிக்கனு இல்லன்னா மட்டனு இல்லன்னா மீன் அந்த மாரி மாதிரி நான் கொஞ்ச வெரைட்டியா சாப்புட்ன் நெனைப்பே
உம் ம்
ஆனா எங்க வீட்டுக் கார் வந்து ஒன்னு எடுத்தாலு நெறையா அதுவே எடுத்துட்டு கூட செஞ்சுக்லா எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க செஞ்சுட்டுன்னு
ஆஹ்
மீன் எடுத்தோனா மசாலா போட்டு வெப்ப மீன் கொழம் வெச்சா திங்கெழமைக்கு ஆஹு சிக்கனு மட் டனோ எது எடுத்தாலு ஒரு கொழம்ப் வச்சிட்டா அது ஆஹு அதுக்காக
இல்ல நா ஒன்னு ஒன்னு தா செய்வே எப்பயாவ்து பிரியாணி செஞ்சன்னா சிக்ஸ் ட்டி ஃபைவு இல்ல முட்ட அது மாரி தா மீன் மட்டுந்தா கொழம்பு ஃப்ரையு ரெண்டு சேத்து செய்வோ
உம் அதே தா மீனு இருக்கு மீன் எங்க ஞாய்த்துக்கெழமை ஃபுட்டு மெனுல இருக்கு மீன் இருக்கு மீனோட சிக்கனா மட்டனான்னு அப்ப டிசைட் பண்வோ ஒருவேள மாச மொ மாஸ் மொத மொத மாசத்துல மொ த வாரோன்னா மட்டன் எடுப்போ
ஆஹ்
இப்ப கடசி வாரோன்றப்ப பாய்லர் கோழி கூட எடுத்துருவே
செரி செரி
அது எப்பிடி இருக் கின்றத பொறுத்து
ஓ செரிப்பா நன்றிப்பா சொன்னதுக்கு
நன்றி நன்றி
ம் சரிப்பா நா அட்த்த கால்ல பேசுற ஓகே